வணக்கம்
வணக்கம் நீ
ங்க
நா அப்டியே சும்மா இ நா சொன்னல்ல இப்பதா கீழ ஆண்டி வீட்ல இருந்து அப்டியே வந்து உட்காந்து ஃபோன் அடி ட்டு சேரி நம்ம மேல வந்துருக்கோ அப்டியே பண்லான்னு கால் பண்ணிட்டு இருந்த
ஆ சேரி சேரிங்க நானு வந்து எதுவு பண்லங்க சும்மாதா படுத்துட்டு இருக்கே வீட்ல எல்லா சமச்சிட்டு இருக்காங்க பிரியாணி செய்றன்னு சொன்னாங்க சேரி நீங்க செய்ங்க நா சமயல்லா வந்து பா சாப்ட்டு பாத்துட்டு வேணா கொற வேணா சொல்ற அப்டின்னு சொல்ட்டு வந்துட்ட
இச
குக்கர்ல வைக்கறன்னு சொல்லிருக்காங்க அது கொஞ்சோ குக்கர்ல வச்சா அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காதுங்க எப்டி நம்ம அடுப்புல வச்சு நம்ம தம்ல வச்சோன்னா அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கு குக்கர்ல வச்சா தக்காளி சாதம் சாப்பட்ற மாரிதா இருக்கு சேரி ட்ரை பண்ணுங்க எப்டி இருக்கு பாக்ற அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்ட
ஆ எப்ப எப்டிடா கொற சொல்லலானு யோசிச்சிட்டே இருக்கீங்
ஆ கொற சொல்னுன்னு இல்லைங்க எப்டி சாப்புட்றதுன்னா கொஞ்சோ நல்லா இருந்தா ஒரு நாலஞ்சு வாய் எக்ஸ்ட்ராவா சாப்டுவ அதே பாருங்க நேத்து கூட என்ன பண்ண அப்டின்னா ஃப்ரெஞ்ச் பக்கத்துல வந்து தங்கச்சி ஒருத்தவ இருக்காங்க அவங்களுக்கு கல்யாண ஆயிட்டு வெளிய போயிட்டாங்க சோ அவங்க வந்து இப்ப வந்தாங்க நேத்து வீட்டுக்கு வந்துருந் ங்க அவுங்க கூட வெளி சாப்ட்டுட்டு வந்த ஃப்ரெண்டு அவுங்க எனக்கு ஃப்ரிண்டூனா வே சாப்ட்டுட்டு வந்த ஒரே ஒரு அ ரோட்டி தாங்க சாப்ட கார்லிக் ரோட்டி சாப்ட அதுக்கப்றோ வந்து தாமர தண்டு இர்க்குல அதுல வந்து மாரி வச்சிருந்தாங்க அது வந்து கட் பண்ணி கட் பண்ணி முறு ஆ எப்டி முறுக்கு ஷேப்ல அந்த மாரி வச்சிருந்தாங்க ஒரே ஒரு ரோட்டி சாப்பிட் இந்த முறுக்கு சாப்ட்டுட்டு இது பண்ணிட்டு வன்ட்டங்க அவ்வளோதாங்க நா சாப்ட்டது அதுக்கே செமதிட்டு திட்டிட்டுருந்தாங்க இல்ல எனக்கு அவ்ளோதா வயிற் ஃபுல்லா ஆயிருச்சு
எப்புரா
அது அப்டி தான்ண்டா என்ன பண்றது எனக் கொஞ்சமா சாப்ட்டலே வயிறு ஃபுல் ஆயிடு அதது டேஸ்ட்டா இருந்துச்சு அப்டின்னா உன்னோ கொஞ்சோ எக்ஸ்ட்வா சாப்டுட்டு ட்ரை பண்ணுவே நல்லால்லனா அந்த ஒரு தோச ஒரு இதோட விட்டுருவே அது வேற நான் வேறைய கொஞ்சோ வந்து ஹாட அது கொஞ்ச நேரத்து ஆறிச்சுன்னா கொஞ்சோ ஹாட ஆய்டுல்ல
நீங்க இல்லன்னா ஒரு தோச தா சாப்டுவிங்களா
புரியில
ஒரு தோச தா இல்லைன்னா சாப்டுவீங்களா
ஒன்னு இல்னா ரெண்டு அதங்க சாப்டுவ நா மோஸ்ட்டா
எப்டிங்க நாளா எப்டி கண்டிப்பா மூணு சாப்ட்டுருவே
ம் ம் அது ஒரு சில நேர்த்ல சாப்டுவ பசி எடுத்துச்சுனா மூணுல ரொம்ப ரேர் தாங்க எப்பயாச்சு ரொம்ப ரேராதா சாப்
எனக்கே ரெண்டு தா எனக்கு ரெண்டுதாங்க ரேர் ஆக்சுவலி
பரவால பரவால ஒன்னு ப்ரச்சன இல்ல அது சாப்ட்ட சொல்ட்டு அதுக்கே செமத்திட்டு திட்டிட்டுருந்தாங்க அதா கொஞ்சோ நல்லாருந்துச்சு கொஞ்சோ சாஃட்டா இருந்துச்சு அந்த மாரினா வந்து ஆ நல்லா சாப்டுவ பன்னீர் வேறந்துது கொஞ்சோ பன்னீர் வேற சாப்
எதுக்குங்க திட்னாங்க
புரியில
எதுக்கு திட்னாங்க
செரியா சாப்புலனு திட்டிட்ருந்தாங்க ஆ இந்த வயசுல நீ இப்டி கொழந்த மாரி சாப்ட்ருக்கே கொழந்தங்களே எனக்கு தெஞ்சு அதிகமா சாப்டு அப்டினு சொல்ட்டு திட்டிட்ருந்தாக வேற எது இல்ல அதுனால பழகிடுச்சுங்க கொஞ்சோ நல்லாருந்துச்சு அப்டினா எக்ஸ்ட்ராவா கொஞ்சோ சாப்புடுவ கா ஒரு மாரி இருந்துச்சு இல்ல வந்து ஹாடா இருந்துது அந்த மாரினா சரியா சாப்ட மாட்டேங்க ஆ நான எனக்கு வந்து மோஸ்லி வந்து வெளிய சாப்பறதுன்றது விட நம்ப வீட்லயே செஞ்சு சாப் புறதாங்க எனக்கு புடிக்கு அது நானே செஞ்சாலுமே ஆ அந்த டே இது நா செஞ்சா நல்லா இல்லனாலு சாப்ட்ருவ அமைதியா ஏனா நம்ப செஞ்சோல அதுனால நா அமைதியா சாப்ட்ருவே இதே மா நம்மள யாரு கொறசொல்ல கூடாதுனு சைலன்டா சாப்ட்ருவ ஆனா மத் தவங்க அப்டினா சேட்டப் பண்ணுவே ரொம்ப
ம் இங்க எங்க வீட்ல நா செஞ்சு குடுத்தா யாரு சாப்ட மாட்ட எல்ல யாரு இல்ல என் தம்பி அதே சொன்னேல்ல ஒருத்த அவி ஆ கலாய்க் ச்ச கூட ப்ரச்சன இல்லங்க வேஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டா ஒரு நாளு அதுவு நூடுல்ஸ் எனக்கு அப்டியே கோவ வந்து ஒரே சண்ட வீட்ல நா உன்னே போல ஒன்னும் பண்ணி தர மாட்டே போயிட்டே கோவத்துல கீழ அ அவன் போ நீ போனான்னே
ம் ம் பரவால்ல அவ்ளோ இது அவ்ளோ சேட்ட பண்றா போல உங்ககிட்ட ம்
ஆமா எண்ட ஆனா என்ட்ட மட்டும்தா வேற எல்லா எல்லாருக்கு எப்டிதெரிமா ஓ அதானா அங்கருக்கும்போ நல்ல பைய அப்டி இப்டி சொல்லுவாங்க நா உடனே நல்ல பையனா ஆ சேரி நீங்க அப்டியே வச்சுக்கோங்க அப்டின்னு
ஆமா ஆமா கரெக்ட்டு தா ஏனா நம்ம கிட்டதா அந்த விளையாட்டுத்தனம்ன்றது இருக்கும் புடிச்சவங்க கிட்டதா மத்தவங்க கிட்டலா வந்து சைலண்டா இருப்பாங்க ஒரு சிலர்லா மேபி உங்க ஆ எய தம்பி வந்து அந்த அளவுக்கு சைலண்டா இருப்பாரு போல எனக்கு தெரிஞ்சு
ஆமா ஆ ச சைலண்ட்ன்னா எப்டி சொல்ல ஸ்கூல்ல ஸ்கூல்ல மட்டு ரொம்ப அட் ட்ம் போடுவா இல்லாம வீட்ல இங்க நாடார் வெளிலலா டக்குனு பேசிற மாட்டா இப்ப நம்ம எப்டி இப்ப வந்து பேசணோன்ட்டே பேசிடாமாரி மாரி அவ வந்து பேசிற மாட்டா
கரெக்ட்டு தா
வெளில்லா
த்தவங்க நம்ப வீட்ல இருக்கவங்க நம்ப வந்து அ எப்டி செட் ஆயி கனெக்ட் ணும் கிட்ட மட்டுதா இந்த சேட்டலா நம்ளால பண்ண முடியு இல்லனா வந்து நம்ம வந்து கல கதா இருப்பா அந்த அளவுக்கு இருக்காங்க போல நீங்க ஸ்கூல் ஃப்ண்ட்ஸ் கூடலா டச் ல இருக்கீங்களா
ஆ நா இப்போ தா ஸ்கூல் முடிச்சு ஒன் இயர் தா ஆச்சு நா செகண்ட் இயர் காலேஜ் போற
செரி சேரி அப்ப கண்டிப்பா டச்ல இருப்பீங்கள
ஆமாமா டச்ல இருக்கோ ஆனா எல்லாரு அங்க அங்கயா பிரிஞ்சிருக்கோ
ஆமா ஏனா இப்ப காலேஜ்லா ஸ்டார்ட் ஆய்ட்டு பிஸியா இருப்பீங்க ஸ்டிஸ்ல்ல மீட் பண்ணு நெனச்சாலே எனக்கு சந்து மீட் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தா திசையில இருந்தா எங்க ஸ்கூல்ல ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்களே காலேஜ்லா போம்போது
நா வந்து காலேஜூ எனக்கு இது ரொம்ப அப்டி தெர்ல என்ன சொல்ல ஸ்கூல நா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ண ஆனா காலேஜ்ல வந்து அத மிஸ் பண்ற அளவு யாரு என்ன ஃபீல் பண்ண வெக்கல எல்லா செட் ஆயிட்டாங்க உடனே
ஓகே ஸ்கூல் மாரி இருக்கா இல்ல கா மாரி இருக்கா
கெதோ ஸ்கூல் எனக்கு ரொம்ப புடிக்கு ரொம்ப நா அப்டி திருப்பி படிக்க சொன்னா திருப்பி லெவன்த் டுவல்த் படிப்ப அவளோ
நம்ம காலேஜ் போனாலு அப்டி ஒர்க் போனாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ்லா நமக் அந்த அளவுக்கு செட் ஆகுங்களான்னு எனக்கு தெரியாது லைஃப்லாங் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே லைஃப்லாங் இருப்பாங்கங்க அதுதா வந்து ரொம்ப வந்து டச் சப் பலானது ஏனா நம்போ அப்ப வந்து சின்ன குழந்தைங்களா இருப்போ நமக்கு எதுவுமே தெரியாது ஈகோ பாக்க மாட்டோ ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு அத ந எல்லாமே செய்
நம்மல்ட அந்த டைம்ல போன் இருக்காது இப்பலா போன் இருக்கிறனால எல்லாிட்டையு ஆரொம்ப குளோஸ் ஆகுற எப்டி சொல்லா எப்பயு ஏதாவது ஒருமாரி இருந்துனா டக்குன்னு போன் எடுத்து நா மாடிச் ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட அப்டி இல்ல எப்டி இருந்தாலு நம்ம அப்டி எப்பயு சேர்ந்து சண்ட போட்டு வெளாண்டு
டெய்லி அவங்க கூட தா இருப்போ டுவல் ஹவர்ஸ் கிட்ட அதனால நம்மளுக்கு வந்து ஆ அ பழகிருச்சு அதெல்லா வந்து அவங்க கூட வெளயாடுறது பேசுறது
ஆ அது மட்டு இல்லாம இப்ப வீட்டுல ஒரு விஷய நடந்தன்னா அது அப்டியே ஸ்கூல்ல தெரிஞ்சிருக்கு பிரண்ட்ஸ்க்கு ஒன்னு விடாம எல்லாத்தையு பண்ணிடுவோ
கண்டிப்பா நம்ம வந்து அவங்ககிட்ட எது எது எதிர்பார்க்க மாட்டோ ஆனா காலேஜ் போயிட் ஓ இல்ல ஓர்கன்னு போயிட்டனா ஒரு பெர்சன் கிட்ட பேசுனாலோ பழகுனாலோ எதனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா ஸ்கூல்லலா அது இருக்காது இல்லங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு லைஃபா இருக்கு அதெல்லா உண்மையாலே ஸ்கூல் லைப்லா மறக்கவே முடியாது
ஆமா நீ படி க்கலையா நானும் படிக்கல எல்லாரு சேர்ந்து எந்திரிச்சி நிக்கணு
ஆமா பனிஷ்மெண்ட் வாங்குனாலும் ஒன்னா பனிஷ்மெண்ட் வாங்குனு திட்டு வாங்குனாலும் ஒண்ணா வாங்குவோ அதெல்லா ஜாலியா நல்லா இருக் குங்க ஆனா காலேஜ்லல பாத்தீங்கன்னா மாட்டி விட்டுட்டு வேலய பாப்பாங்க அதெல்லா
ஆமா ஆனா வந்து எனக்கு இப்ப காலேஜும் அத என்ன சொல்ல அவுங்க இல்லன்ற ஃபீலிங்ஸ் என்ன வரவிடாம கூட அப்படி ஓரளவு செட் ஆகிட்டாங் அங்க எல்லாரும் போனோவாட்டியுமே செட் ஆயிட்டாங்க இன்னு நா எனக்கு தெரிஞ்சு நா ஃபோர் இயர்ஸ்ல அடுத்து இவுங்களயு மிஸ் பண்ணுவ ஐயோ பிரிஞ் சிட்டோமே அப்டின்னு அவுங்க அப்டி ஓகேன்ற மண் புடிச்சிருக்கு ஓகே என்னன்னா நா வந்து காலேஜ் வந்து இதுல ஓ ஹலோ ஹலோ ஆ சேரி ஓகே ஓகே பண்ணுங்க